மதிய வணக்கம்
மதிய வணக்கம் சிஸ்டர்
ஆ நா நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா ஆ இல்ல சிஸ்டர் இனிமேல்தா சாப்புட்ணு நீங்க சாப்ட்டீங்ளா
இனிமேதா ஒன் ஓ கிளாக் அ டூ ஓ கிளாக் கிட்டதா ஆச்சு சாப்டுவே என்ன ஸ்பெஷல் டுடே என்ன ஸ்பெஷல்
இந்த எங்க வீட்ல பாத்தீங்கன்னா சிஸ்டர் காலைல வந்துட்டு ஓட்ஸ் பண்ண நானு மதியத்துக்கு பாத்தீ நா வந்துட்டு அரிசி பருப்பு சாதோ செஞ்சி எக்கு வந்து பாயில் பண்ணீட்ட சிஸ்டர் நானு
ம் ம்
நீங்க சிஸ்டர் நீங்க என்ன சமையல் பண்ணீங்க உங்க வீட்ல காலைல என்ன சாப்டீங்க
நானாடி காலைல தோச தோச வச் அந்த ஒரு ஒரு மல்லி துவையல் சட்னி மல்லினா குண்டு மல்லி இருக்குல
ஓ வரமல்லிங்ளா
ஆ குண்டு ஆ இதுக்கு கொழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல பொடி
வரமல்லி கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க வர
சிஸ்டர் இல கிடையாது ஆ பண்ணலா நல்லா இருக்கு
எப்டி பண்ணுவீங்க இந்த ரெசிபி கொஞ்சோ சொல்றீங்ளா
ஒரு கடாயில வந்து ரெண்டு சொட்டு எண்ணெய ஊத்திக்கணு சிஸ்டர் எண்ணெ ஊத்திட்டு எத்தன பேருக்கு நீங்க ஒரு ஆளுக்கு பண்றதா இருந்தா ஒரு ஸ்பூன் போ ஒரு ரெண்டு ஆளுக்கு பண்றதா இருந்தா ஒரு ஸ்பூன் போட்டா போது செரிங்ளா வர மல்லி இருக்கல அத போட்டு அ க தாளிச்சுக்கணு தாளிச்சிட்டு எடுத்து வச்சிருன்னு அடுத்து அதுலயே ரெண்டு சொட்டுதா எண்ணெ ஊத்தணு ரொம்பல்லா ஊத்தக்கூடாது சிஸ்டர் அதுக்கப்றோ கருவப்புல ஒரு கைப்பிடி
ஒவ்வொரு டைமுக்கு ரெண்டு ரெண்டு இல்லைங்க சிஸ்டர் ஒவ்வொனுக்கு ரெண்ரெண்டு சொட்டி எண்ணெ விட்டதா வணக்கணுங்ளா
அது வந்து ரொம்ப போனா நல்லா இருக்காது அதுக்குதா ஒவ்வொரு தடவையு ரெண்டு ரெண்டு சொட்டு மட்டு எண்ணெ ஊத்தி இல்ல ஒரு ஸ்பூன் எப்டியு ஊத்திக்கோங்க ஊத்திட்டு எல்லாத்தையு வதக்கிடுங்க அந்த குண்டு மல்லி இருக்குல ஆ குண்டு மல்லி இருக்குலா அத போட்டுட்டு ஒரு ஸ்பூன் போடுங்க ரெண்டு பேருக்குன ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டிட்டுக்கோங்க கிண்டிட்டு எடுத்து வச்சிருங்மிக்சில ஃபர்ஸ்ட் வந்து தேங்கா எவ்ளோ தேவையோ உங்களுக்கு அந்த தேங்கா அரச்சுக்கோங்க சும்மா நார்மலா அரச்சிட்டு அதுக்கப்றோ அந்த மல்லி இருக்குல குண்டு மல்லி அந்த குண்டுமலியா தாளிச்சுட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்றோ மெளகா இருக்குல காஞ்ச மெளகா அந்த மெளகா அந்த மெளகா போடுங்க மெளகா ஒரு நாலு ஒரு காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க பூண்டு ரெண்டு போட்டுக்கோங்க
ஓகே சிஸ்டர்
பூண்டு ரெண்டு அதுக்கப்பறோ அந்த கருவப்புல ஒரு கொத்து போட்டு நீங் அ நல்லா வதக்கிட்டு லைட்டா அரவேக்காட கூட வதக்கலா வதக்கிட்டு அரச்சுருங்க உப்பு போட்டு அரச்சிட்டு லாஸ்ட்டா நல்லா ஒரு கொற கொறன்னு அரச்சிட்டு லாஸ்ட் டா அரைக்கும்போ இன்னு ரெண்டு சொட்டு ரெண்டு பீன்ச் நாட்டு சக்கர போட்டு இது பண்ணிடீங்ன்னா சூப்பரா இருக்கு
ஓ கடைசியில நாட்டுச்சக்கர போட்டீங்னா சட்னி பா வந்து இனிப் இருக்க மாரி இருக்கு
லாஸ்ட்டா சிஸ்டர் ரெண்டு பின்சு தா ரொம்பல்லா இல்ல ஒரு ஸ்பூன் அப்டி இல்ல லைட்ட ஒரு சிட்டிக உப்பு போடுவோம்ல நம்ம கையில இந்த லைட்ட எடுத்து ஒரு பின்ச் அந்த மாரி போட்டீங்கன்னா டேஸ் ட்டு கூடுதலா இருக்கு இதுதா வர மொளகா அந்த என்ன சொல்ற இங்க குண்டுமல்லி சட்னி
ஆ எங்க ஊர் பாத்தீங்கனா வயலூர் பாத்தீங்கன்னா வர மல்லின் சொல்லுவாங்க வர கொத்தமல்லின் தான அதுக்கு பேரு
ஆ கொத்தமல்லி எல இது வந்து குழம்புக்கு போடுற கொத்தமல்லி
ஓ கொத் கொத்தமல்லி எல வேற சிஸ்டர் இது வந்து வர கொத்தமல்லினு சொல்லுவாங்க முழுசா இருக் வர கொத்தமல்லினு
ஆ ஆ அப்டியா அதா சிஸ்டர் நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம வாமிட்டிங் சென்ஸா இருந்துதுன்னா அது போ அது அரச்சிட்டு நம்ப எதுனாலு கஞ்சி பழைய சோறு எதுக்குனாலு டேஸ்டா இருக்கு
அப்டிங்களா தோசைக்கு தோச
தோசைக்கு தோசைக்கு செம்மையா இருக்கு சிஸ்டர் இட்லிய விட தோசைக்கு நல்லா இருக்கு
கண்டிப்பா நீங்க சொன்னது எனக்கு புதுசா இருக்கு நா இந்த மாரி சட் கேள்விப்பட்டது இல்ல கண்டிப்பா நா ஒரு நாள் நா செஞ்சு பாக்றே சிஸ்டர் நானு
பண்ணுவே சிஸ்டர் அந்த மாரிலா அதனாலதா அது ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே சிஸ்டர் நீங்க மதியத்துக்கு சமையல் சமையல் பண்ணிட்டீங்களா இனிமேல் தா
பண்ணியாச்சு சிஸ்டர் ஒரு புளி குழம்பு வச்சே புளி குழம்பு தொட்டுக்கென்னவோ வச்சு கோவக்கா பொரியல்
ஓகே ஓகே கோவக்கா அதிகமா புடிக்குங்களோ உங்களுக்கு
ஆமா கோவக்கா வந்து புரோட்டீன்ஸ் நெறையா இருக்கு ஒரு முட்ட சாப்பிடுறதுக்கு சமோ கோவக்கா வெல்ரிக்கா இருக்குல வெல்ரிக்கா கோவக்கா அப்புறோ கிர்னி பழோ இதெல்லா நல்லா சாப்பிடணு சாப்ட்டா ஹீமோகுளோபின்னு கூடும்
கண்டிப்பா அப்டிதா சொல்றாங்க கோவக்காய் சாப்ட்றது ரொம்ப ந ஆனா நிறையா பேத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கோவக்கா வந்து புடிக்க மாட்டிங்கிது அதுலயு சில பேர் பாத்திங்ன்னா ஃபிரைட் ரைஸ் மாரிலா பண்றாங்க கோவக்காயிலேயே
அப்டிதா நா பண்னுவே சிஸ்டர் சூப்பரா இருக்கு கோவக்கா வந்து ஆ கட் கட் பண்றதுக்கு ரொம்ப நேர ஆயிரும் என்ன பண்ணணு தெரியுமா முன்னாடி பின்னாடி மட்டும் கட் பண்ணிக்கணு கட் பண்ணிட்டு நாலு பீஸா நேரா நாலு பீஸா கட் பண்ணனு கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயம் போடனா போடலா உங்க விஷ் தா அதுக்கப்புறோ போடாம இருந்திருக்கே ஆ ஒன்னு இல்ல கொஞ்ச நிறைய எண்ண ஊத்திக்கணு சரிங்களா கொஞ்ச அழகா வெண்டக்கா பொரியல் பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு எண்ண ஊத்திட்டு ஆ ஒண்ணு இல்ல வெங்காயம்ல்லா தேவையில்ல சிஸ்டர் இருக்கு ஏனா வெங்காயம் போட்டீங்கன்னு வைய்ங்க கொழ கொழன்னு வந்துரும் இது வந்து ஒன்னுமே இல்ல பச்ச மிளகா எல்லாத்தையு அந்த இத மட்டு வதக்கணு நீங்க அந்த எண்ணெயில போட்டு கடுகு உளுந் ஆ வதக்கணு அதுக்கு வந்து தண்ணி காய் தா நீங்க தண்ணியே சேர்க்க வேண்டா வதக்குனீங்க வைங்க எறக்கப் போம்போது எறக்க அதாவது கொஞ்சோ நம்ப முடிய போது அப்டிங்கிற ஸ்டேஜ்ல மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கலந்து விட்டீங்கன்னா
ஓகே ஓகே அடியே ஃப்ரை மாரி நீங்க பண்ணிரலா எதுமே நீங்க வெங்காயோ தக்காளி எதுமே போடாம இது கேவக்காய் மட்டு போட்டு அப்டியே ஃப்ரை மாரி பண்ணிக்கலா
போட வேண்டா போட்டா நல்லா இருக்காது
சேரிங்க அதே மாரி சிஸ்டர் இந்த கொட மிளகால்லா சாப்பிட்ருக்கீங்களா அதுல கூட பாத்தீங்க நெறைய பேரு ஃப்ரை பண்ணுவாங்க
ஐயோ அது ஃப்ரை இல்ல சிஸ்டர் அது வந்து சப்பாதிக்கே வச்சு சாப்பிடலாம்
சாப்பாதி இல்ல சிஸ்டர் அதுல பாத்தீங்கன்னா ரைஸுமே செய்றாங்க குடமிளகாய் சாதம்ன்னனு சொல்லி கூட பண்றாங்க
அதா ஏ பையனுக்கு அப்டிதா செஞ்சு தருவே ஒண்ணும் இல்ல நம்ம அந்த கொழம்பு வைக்குறம்ல கா மெளக மசால் பொடி எல்லா போட்டு வைக்கம்ல வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுவு தண்ணிக்காய் தா நீங்க கொடமிளகாவ குட்டி குட்டியா நறுக்கிட்டு போட்டீங்கன்னு வைங்க போட்டுட்டு அதுல மேல சாதத்த போட் டு கிண்டி கொடுத்துருவே எ பையனுக்கு
கண்டிப்பா அதுமே பாத்தீங்கன்னாது வனக்கும் போது பாத்தீங்ன்னா ரொம்ப சுண்டிருங்கானா டேஸ்ட் அதுமே நல்லா இருக்கும் அளவுக்கு காரம் அப்படில்ல ஒண்ணுமே இருக்காது அதுல
அது தண்ணி காய் அதுனால நீங்க தண்ணியே சேக்க வேண்டா
ஓ சேரிங்க சேரிங்க சிஸ்டர்
இது மூடி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க குக்கர போட்டு இது மூடி போட்டு உங் மூடி வச்சட்டீங்கன்னா போது தாளிப்பு சட்டில போட்டு அதுவு செம டேஸ்டா இருக்கு சிஸ்டர்
ஆ அதுமே நாங்க பண்ணிருக்கோ ச கொடமிளகா சாதம் நா பாத்திருக்கே நானு எங்க வீட்ல அம்மா செஞ்சிருக்காங்க அத நா பாத்துருக்கே
ம் ம் நீங்க பண்ண மாட்டீங்க
ஆ நாங்க வந்து கொடமிளகா நா வந்து இங்க வரைக்கு இங்க வந்ததுலருந்து நா வாங்கல சிஸ்டர் நானு பாக்கனு இனிமேல் இது மார் போனோம்னா இந்த மாரி கொடமிளகா வாங்கனும்னா ட்ரை பண்ணி பாக்கலா
காஸ்ட்லி கொடமொளகா கோவக்கா இதெல்லா காஸ்லி
கண்டிப்பா ஏன்னா அதுலதா வந்து ஃபைபர்ஸ் அதிகமா வந்து சத்துக்கள் அதிகமா இருக்குனால அதனால அந்த உணவு வந்து கெடைக்குறது ரொம்ப கஷ்டோ
ப்ரோட்டீனு இருக்கு அதுனால தண்ணிக்காய் சாப்டாலே நல்லது இந்த க்ளைமேட்டுக்கு ம் சொரக்கா சாப்ட்டீங்கன்னா ஆ உச்சா வந்துகிட்டே இருக்கும் பாத்ரூம் வந்துகிட்டே இருக்குமா அதுனால அது எடுத்துக்க முடியாதுங்கல வேலைக்கு ம்
அது அந்த மாரில்லா வந்து பண்றாங்க சிஸ்டர் சொரக்கால பாத்தீங்கன்னா இந்த சொரக்கா தோசைன்லா சொல்றாங்க சொரக்கா அட அப்படின்லா வந்து பண்றாங்க
அப்டி இல்ல சிஸ்டர் சொரக்கா இருக்குல்ல அத வந்து சட்னிதா அரப்பாங்க அட எப்டி பண்ணுவாங்க
சொரக்கால எப்டி பண்ணுவாங்கனா சிஸ்டர் நீங்க இந்த பருப்புல்லா ஊற வைக்கிறீங்கலீங் சிஸ் பாத்திங் அரிசி இருக்குல்ல இட்லி அரிசி எப்டி ஊற வைக்கனு இட் இட்லி அரிசி கொஞ்ச ஒரு டம்ளர் போட்டுக்கங்க அதோட வந்து இந்த துவரம் பருப்பு இருக்குல்ல அது ஒரு கால் டம்ளார் போட்டு நல்லா நீங்க ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புற நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்துட்டு சில பேர் என்ன பண்றாங்கன்னா வெறு அரிசி மட்டு ஊற வைக்கிறாங்க அரிசியு சொரக்காயு போட்டு மிக்சி ஜார்ல இப்ப நீங்க எப்டி இந்த அட தோசக்
இந்த சிறுபருப்பு சட்னி அறப்பேம்ல்ல அது மாரி சிறுபருப்பு தோச கா காளான் ஆ அந்த மாரி
ஆமா சிஸ்டர் ஆ இந்த மாரி சொர நீங்க எல்லா ஊற வச்சு என்ன பண்ணீங்கன்னா மிக் ஸில அட தோ ஆ மிக் கார தோசைன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர் பக்கல்லா பாத்தீங்கன்னா வரமிளகா இந்த ஜீரகம் ஜீரகம் மெளகு அதுக்கப்புற வந்துட்டு உப்பு பூண்டு ஆ முருங்கக் கீர வேணுன்னா நீங்க அர ச்சதுக்கப்புற தோசேல வெங்காய மொளகால்லா தாளிச்சு கொட்டி ஊத்தும்போது முருங்கக்கீரிய நீங்க வனக்கி விட்டுட்டு ஊத்துனா அதுவுமே டேஸ்ட் டு நல்லாருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா பருப்பு உப்பு போட மாட்டேங்கிறாங்க வெறு அரிசி மட்டு ஊற வச்சு தண்ணிய நல்லா வடித்து மிக்சியில போட்டு இந்த சொரக்கா இருக்குல சிஸ்டர் சொரக்காய வந்து ஒரு பாதிக்காய் போட்ட போது ரொம்ப போட்டீங்கன்னா எனக்கு சொரக்கா வந்து நீர்க் காய் தானே ரொம்ப சதசதன்னு ஆயினு சொல்ட்டு பாதிக்காய் மட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி அதயு வந்து நீங்க மிக்சியில நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி அதோட கொஞ்சமா வந்து ஜீரகோ ரெண்டு ஜீரகோ ஒரு பூண்டு பல்லு மெளகு கொஞ்சோ அதுக்கப்பறோ வந்து கொஞ்சோ உப்பு அதுக்கபறோ வந்து ட்டு வரமிளக காரத்துக்கேத்த மாரி போட்டு அதயு நல்லா அரச்சிட்டு நீங்க வணக்கு போது தாளி இருக்கும் போது கொஞ்சோ கள்ளப் பருப்பு இருக்குல்ல கொஞ்சோ கடுகு கருவப் பிள்ள கள்ளப்பருப்பு வெங்காயோ நெறையா போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த அரச்சு வெச்ச மாவுலே அப்டே ஒடனே அரைச்சு வெச்சிரு பிங்கள அத தாளிச்சதையு நல்லா கொட்டி விட்டு அ நல்லா ஒடுனா நல்லா கலக்கி விட் டு அ நல்லா கலக்கி விட்டு தோச ஊத்தி என்ன கள்ளப்பருப்ப வந்து கடிக்கும் போது வாயில மாட்டும்போது ரொம்ப நல்லாருக்கு அப்டின்னு வந்து சொல்ற இப்ப நம்ப பருப்பு போட்டம்னா அந்த நமக்கு கள்ள பருப்பு தேவப்படாது சொரக் காங்க போது இது நம்ம வாய்ல படு சில பேர் பாத்திங்கன்னா சட் னி தொட்டு சாப்பல்லா சில பேர் பாத்திங்கன்னா நாங்களா வெறு இதாவே
அதுக்கு வந்து அதுக்கு வந்து கட்டியா சட்னி வெச்சு சாப்ட்டா நல்லா இரு சட்னிக்கா சொல்றா ம் ஹ கட்டியா இருக்கணு நாங்க ஆப்ஷனே இல்ல சிஸ்டர் அட தோசைக்கு முக்காவாசி அந்த கட்டி சட்னிதா தேங்கா சட்னி ஒண்ணுதா வச்சு சாப்புடுவே
நாங்களுமே நாங்க வந்துட் தே நாங்க வந்து தோங்கா ரொம்ப கெட்டியா வெக்க மாட்டோ நீங்க சொல்றது தொவையல் மாரினு சொல்றீங்க நாங்க வந்து ஓரளவுக்கு சட்னி மா தி ரொம்ப நாங்க சட்னீல வந்து அதிக தண்ணி கலக்க மாட்டோம்ச ஓரளவுக்கு மீடியமான தண்ணிதா இருக்கு இந்த கடைங்கல்லா பாத்திங்ன்னா சட்னி இருக்குள்ள ஓரளவுக்கு கெட்டியா ரொம்பவு கெட்டியா இல்லாம தண்ணீல அந்த மாரி ஒரு இதுலதா நாங்க வீட்ல பண்ணுவோமா அதனால அட தோசைனாலே தேங்காச் சட்னி அப்பறோ யேதாவது மதியோ வெச்ச சாம்பார் இருந்துச்சுன்னா அந்த சாம்பார் கூட நாங்க தொட்டுப் பேச சில அதுவுமே நல்லாருக்கு அடதோசைக்கு வந்துட்டு
ம் ம் நாங்க இங்க
அதே மாரி சிஸ்டர் சொரக்கால பாத்திங்ன்னா நா ஒரு த்தரு எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க அந்தக்கா பாத்திங்ன்னா பிரியாணி எல்லா சொரக்கால பண்றாங்க இப்படி வெஜிட்டபுள்ஸ் அ வெஜிடபிள்ஸ் பிரியாணி நம்ம பண்றோ இல்ல சிஸ் சோ நம்ப அதே மாரி என்ன பண்றாங்கனா ஆ அதுல என்ன பண்றாங்கன்னா சொரக்கா இருக்குல காய் கேரட் பீன்ஸுக்கு பதிலா வெங்காயோ தக்காளியெல்லா வணக் கி விட்டுட்டு சொரக்காய் வந்து பொடிப்பொடியா கட் பண்ணி சொரக்காய வணக்கி விட்டுட்டு அது நீர்காய் தானே நீங்க எப்ப பண்ண போறீங்க ஒரு டம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துவீங்கள்ள கொஞ்சோ வந்து தண்ணி வந்து ஒரு கால் டம் ஹ தண்ணி வந்து கொஞ்சோ கம்மிய ஊத்துறாங்க அப்பதா உதிரி உதிரியா அனா நல்லாருக்குன்னு சொல்றாங்க ஒரு சில பேர்த்துக்கு பாத்திங்ன்னா அந்தப் புதுசா சாப்பட்ற நம்பள மாரி ஆட்களுக்குலா அது வந்து புடிக்குமானு தெரில நெறைய பேர் வந்து இந்த ஹெல்த்துகாக ஹெல்து வந்து நல்லாயிருக்கனு அப்டின் சாப்பறவங்களுக்கு ஓகே டேஸ்ட் டு சாப் டேஸ்டுக்காக சாப்ட்றவங்களுக்கு அது ஒத்து வராது என்ன கேட்டா
ம் ம் நாலா டேஸ்டுக்காக சாப்டமாட்ட அ பச்சபயிறுல தோச ஊத்துவே ம்
அ இந்த மாரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர் ரொம்பவே நல்லாயிருக்கு யிது ரொம்ப நல்லாருக்கு நானுமே வந்து நா இன்னு சாப் ட்டதுல்ல அம்மா ஒரு தடவ சமச்சேன்னு சொன்னாங்க அனா நல்லாருக்குன்னு சொன்னாங்க சாப்ட்றதுக்கு
ம் ம்
நீங்க ஒரு தரவ வந்து ட்ரை பண்ணி பாருங்க அனா நல்லாதா இருக்குன்னு சொல்றாங்க
சேர் சேர் ட்ரை பண்ணி பாத்துருவோ சேர் ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்றே எப்டி எதுட்டுருக்குன்னு ம் ம் இப்ப மத்தியானோ சாப்பாடு ரெடியா எப்பா சுட்டெரிக்குது வெயில் சுட்டெரிக்குது சி்ஸ்டர் மழயா
இங்க வந்து பாத்திங்கன்னா சிஸ்டர் இப்ப வெயிலடிச்சது இப்ப பாத்திங்கன்னா மழ நாலு தூரல் போடுது அனா கிளைமேட் இங்க கொஞ்சோ வந்து கொஞ்சோ கூலிங்காவே இருக்காது அதனால எங்களுக்கு வெக்கையோடக்கு வெயிலோட தாக்க வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தெரிய்லிங் சிஸ் த்ரு ஓரளவுக்கு பரவால அப்டிங்கிற மாரிதா இருக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிலா
இங்க வந்து வெயிலார தாக்கா ரொம்ப இருக்கு வெளியில போனா வே வெளியில நம்ம வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளில பாத்தானா கண்ணால்லங் கூசுது அந்த மார்ருதா வெயில் அடிக்கி அப்ப ம் ம் ஸ்கின் எல்லா அலர்ஜி ஆகுது ஸ்கின் எல்லா அலர்ஜி ஆகுற மாரி இருக்கு பசங்க போறாங்கல்ல
ஐயோ என் பையனுக்கு பாத்தீங்கன்னா சிசர் கை கொழந்ததா அப்டி ஒடம்பல்லா வேகூர் இங்க வந்துப் கூலிங்கா இருக்குங்ளா அம்மா ஊருக் போனதுக்கப்று செம்ம வெயிலு அங்க இருக்கவே முல்ல எனமோ அங்க இருக்குற வரி கா உனக் தெர்ல அங்கருந்து இங்க வந்ததுக்கப்றோ வந்து ஒடம்பு பூரா பொரி பொரியா வேக்கூர் வந்துருச்சி என்னனே எனு ஏ பயம் வந்துருச்சி அதா என கொழந்தைக் கு வந்து வேக்கூர் பவ்ட்ர் நம்ம யூஸ் பண்ண கூடாதுனருங்கனா நார்மலாவே கொழந்தைங்களுக்கு வந்து பாடி வந்து என் எந்த ஒரு பவ்டருமே போடக்கூடாதுங்கறாங்க வேக்கூர் வந்தனால மட் கு பவுடர் அடிச்சு விட்டுருக்கே பாக்கல பில்யன தா
அது பவுடரு போட்டீங்கன்னா அந்த எடம் பூரா கருப்பு கருப்பாய்ரும் சிஸ்டர் போடாதீங்க வேற்கூரு அந்த் எடத்துல நீங் பவுட்ரு போட்டிங்கனா அதுக் ஒரு லோஷன் ருக்கு
இல்ல ஆல்ரெடி நான்டெடி பியர்ன்னு சொல்லி ஒரு லோஷன் நா அப்ளை பண்ணிட்ருக்கே தம்பிக்கு ஆக்சுவலி நானு பாடி லோஷன்னு
அப்பற என்ன அதுவே சரியாய்டுன் சிஸ்டர்
ஓ செரிங்க செரிங்க சிஸ்ட பரவால்ல நமக்கு அமக்கு வேக்கூர் வந்தாலும் ஓகே சிஸ்டர் தேரிங் சிஸ்டர் அடுத்தழைப்புல நம்ம தொடர்ந்து பேசலா
ஆ ச்செரிங்கஸ்டர் பாப்போ